லோ ஹலோ ஆ கேக்குதாப்பா
ஆ கேக்குது மேம் கேக்குது மேம் எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கே நீ எப்டி பா இருக்கீங்க
ஆ நல்லாருக்கோ மேம் நல்லாருக்கே நல்லாருக்கே நீங்க மேரிடா மேம்
ஆமா
நீங்க மேரிடா மேம் ஓகே மேம் பசங்க இருக்காங்ளா ம் மேரிடு தா மம் ஓகே ஓகே ஓகே ஓகே
ஆ பசங்க இல்ல
சேரி சேர் சேர் சேரி ஓகே ஓகே ஓகே
ம் சரிப்பா சொல்லுங்கப்பா அப்பற ஆ சொல்லுங்கப்பா எனக்கு பிரியாணி பிடிக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கு ம் ஃபிஸ் பிடிக்கு நான்வெஜ் தா மட்டன் பிரியணி கருவாடு கொழம்பு எக்கு எல்லாமே பிடி க்கு நான்வெஜ்ல ம் ரொம்ப புடிக்கிறது பிரியாணி மட்டன் பிரியாணி தா ரொம்ப பிடிக்கு சில சாம்பார் புடிக்கு
ஓகே
உருளகெழங்கு வறுவல் முட்டகோஸ்
ஓகே ஓகே ஓகே எனக்கு நான்வெஜ்ல எனக்கு நான்வெஜ்ல பா்த்திங்கனா நண்டு ரொ ரொம்ப புடிக்கு ப்ரான் ரொம்ப புடிக்கு மோஸ்ட்லி நா நான்வெஜ்ல எதுமே அவாய்ட் பண்ண மாட் எனக்கு நான்வெஜ்னாவே ரொம்ப அ ரொம்ப புடிக்கு எல்லாமே ரொம்ப
அவாய்ட் பண்ண மாட்ட
கணவா மட்டு ஸ் அ க க ஸ் ஸ்குவிட்டு கணவாய் மட்டு நா சாப்ட்டதில்ல கனவா அது மட்டு சாப்ட்டது கெடையாது ம் சாப்ட்டதில்ல சமைச்சது இல்ல மத்தபடி மட்டன், சிக்கன், நண்டு, ஃபிஷ்ஷு ப்ரானு அ எல்லாமே மத்த
ஹஸ்பெண்டுக்கு ரொம்ப புடிக்கு ப்ரான் எப்ப மீன் வாங்னாலு அவருக்கு ம் நா அவ்ளவா எனக்கு பிடிக்காது ப்ரான் அவ்ளவா அவருக் பிடிக்குன்றால அவர்க்கு மட்டு வச்சு குடுத்துருவே அவர் சாப்டுவாரு
ஓகே எனக்கு ப்ரான் ரொம்ப புடிக் னோக்கு ரொம்ப பிடிக்குமா ஆ ப்ரான் தொக்கு ப்ரான் தொக்கு ரொம்ப புடிக் க்கு நண்டு நல்லா சாப்புடுவே நண்டு நல்லா சாப்பிடுவ பிராண ம்
ம் நண்டு பிடிக்கு நண்டு நா வச்சதே இல்ல அவருக்கு ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காது நண்டு அதனால வாங்கறதே இல்ல எனக்கு பிடிக்கு ஆனா அவரு சாப்பட மாட்டாருன்றனால நா வாங்கறதே இல்ல ஒடம்புக்கு நல்லதே நண்டு ஊருக்கு போனா அப்ப அம்மா வீட்டுக்கு போனா நண்டு சாப்டுக்வ
ஆ ஆ ஆ ஆ
அங்க வாங்குவாங்க அக்கா தங்கச்சி எல்லா நண்டு நல்லா சாப்டுவாங் அவுங்க எடுப்பாங்க
நம்ம வீட்டல எல்லாருமே நான்வெஜ் வந்து நல்லா விரும்பி சாப்டறவங்க தா நம்ம வீட் லவா வீக்லி ஆ ட்வைசாது வந்து நான்வெஜ் இருக்கு அம்மா வீட்ல வீக்லி ஃபோர் டைமாது நா ன்வெஜ் அந்த மாரி எடுக்கற
நாங்க வீக்லி ஒன்ஸ் தா எடுப்போ சண்டே மட்டுந்தா
இப்ப வந்து எ ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்காங்க எ மாமனார் மாமியார் மட்டுந்தா சோ அதனால எனக்கு எடுத்து குடுக்கறதுக்கு ஆள் கெடையாதுப்பா எ வீட்டுக்காரோட அண்ணா அவங்களா எப்ப ஃப்ரீயா இருக்காங்களோ அப்ப எப்பயாது ஒரு டைம் வந்து எடுத்து குடுக்குறதா மத்தபடி இப்ப பா ப க்கத்துல இல்ல எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது நா கொழந்தய வச்சுட்டு இவ்ள தூரம் போய் வாங்க முடியாது சோ அதனால ம்
நம்ம அதுக்குதா நம்ம என்ன செய்றது ச செல்ஃபாவே எல்லாமே ஓட்டி பழ
கண்டிப்பா அந்த ஒரு காரணத்துனாலதா யாராது எதிர்பாத்துட்ருக்கணு மத்தபடி எ ஹஸ்பண்ட் இருந்தாலு வீக்லி ரெண்டு டைமாது மூணு டைமாது எடுத்துருவாங்க அம்மா வீட்ல வாரத் துல ஒண்ணு ரெண்டு நாள் தா நான்வெஜ்ஜே இருக்காது மத்தபடி எனக்கு நண்டு ப்ராண் ஆ நண்டு பிராணு ரொம்ப புடிக்கு அதனால என் எங்க அம்மா வீட்ல அதிகமா எடுத்து இருக்கறது நண்டு பிராணு தா எனக்காக வாங்குவாங்க ரொம்ப புடிக்கு இங்கே ஹஸ்பண்ட் எனக்கு வேணும்ன்னு கேத்தேனே வாங்கி கொடுப்பாங்க எனக்கு புடிச்சத வாங்கி கொடுப்பாங்க சோ ந நான்வெஜ்ஜ் நல்லா சாப்டுவே எல்லாமே நல்லா சாப்டுவே இது வெஜ்ஜல பாத்தீங்கன்னா வெஜ்ஜ்ல புடிக்கூனு சொல்ல முடியாது வெஜ்ல எல்லாமே ஓரளவு எடுத்துக்கிறது சோ எடுக்கணு அப்டின்றது